எப்டி இருக்கீங்க
ம் நல்லாயிருக்கு நீங்கள்
ம் நான் நல்லாருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மா காலேஜ் படிக்கிறேன்
ஓகே ஓகே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன்
இப்போ சும்மா தான் இருக்கேன்
ஓகே ஓகே சாப்ட்டீங்களா என்ன சாப்ட்டீங்க
சாப்ட்டேன் சாம்பார் சாதம் பீட்ரூட் சைட்டிஷ்
ஓகே ஓகே
நீங்க
நான் வந்துட்டு இப்பதான் எக் எக் ரைஸ் செஞ்சு சாப்ட்டேன்
ம்ம் கோல்டா உங்களுக்கு
லைட்டா
அ ம்
ஏ ரொம்ப வாயசு வெயிர்டா இருக்கா
ஆமா ஆமா
இப்ப ஓரளவுக்கு ஓகேவாருக்கா
அது பிரச்சனைல்ல விடுங்க கோல்டுன என்ன பண்ண முடியும்
இல்ல இல்ல கொஞ்சோ அ அது த்ரோட் அப்பப்ப கொஞ்சம் சவுண்டா கத்தி பேசுனாலே அப்டியே ஃபுல்லா அத ஆகிக்குது
ஓ
ம்
நீங்க என்ன பண்றீங்க
ம் நா சும்மா வீட்லருக்கே
ஒர்க்கு ஏதாச்சு பண்ணுவீங்ளா
வீட்ல இருக்க எல்லா ஒர்க்கு நான்தா பண்ணுவே
ம்
பேருக்கு மட்டுதா நா சும்மாருக்கே
ஓ வீட்ல இருக்கிற ஒர்க் நீங்கதா பண்ணணு
ஆ சமப்பே பாத்ர வெலக்குவே துணி தொவப்பே எதுமே பண்ணுவே
ம் ம் ம்
ம்
நா படிக்கிறே
என்ன படிக்கிறீங்க
பி காம்
பர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா
தேர்ட் இயர் போ போறே
ஓகே ஓகே சூப்பர்
நீங்க படுச்சுருக்கீங்ள
என்னது
நீங் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்ளா கேக்குறே
ஒரு நிமிஷ எனக்கு